சொல்லுங்க்கா
நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கங்க
கொழந்தையெலா நல்லா இருக்காங்களா
கொழந்தைங்க எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எங்க வீட்லயு எல்லாரு நல்லா இருக்காங்க கொழந்தைகெலா ஸ்கூலு போய்ட்டாங்களா
ஆமாங்க எல்லா ஸ்கூலுக் போய்ட்டாங்க
வீட்டு வேலயெல்லா முடிஞ்சுதுங்ளா
வீட்டு வேலேலா முடிஞ்ச்சுங்க
சாப்ட்டாச்சுங்ளா
சாப்புணுன்க்கா சாப்புணுங்க இனிமேதா
ஏ இவள நேரோ சாப்டாம இருக்கீங்க வீட்டு வேல முடிஞ்சொனியு சாப்ட்ற வேண்டிதான
சாப்புணுன்க்கா
சேரி சேரி நிப்ப வீட்ல என்ன என்ன பண்ணிட்ருக்கீங்க வேலைக்கு எதாச்சு போறிங்ளா இல்லையலங்க
இல்லைங்க நான் வீட்ல சும்மாதா இருக்கே நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா வந்துங்க பிளவ்ஸ் எல்லா ஸ்டிச் பண்ணீட்ருக்கங்க டெய்லரிங் பண்ணிட்ருக்கே
ஓ அப்புடிங்ளா
ஐயயோ இப்பதா பழகிருக்கே பிளவ்ஸு ஆரி ஒர்க்கு அப்புறோ பிளவுஸ் ஸ்டிச்சிங்கு அப்பி இப்போ கொஞ்சு கொஞ்சோ ஒவ்வொரு வேலையா பழகிட்ருக்குங்க நா பியூடீஷியன் கோர்ஸு போலான்ட்ருக்கே முனிமேல் தா போகணு ஏனா ப்ப பிளவ்ஸு தெச்சு பழகிட்டம்னா ஒரு பியூட்டிஷன் ஒரு இது மாரி போட்டுட்டம்னா பிளவ்ஸும் தச்சுட்டு அந்த ஒர்க்கும் பாத்துக்லா எனக்கு கொழந்தைகளா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க டைம் நெறையா இருக்கு எதோ ஒரு வேல செய்லான்தா முடிவ் பண்ணிர்க்கே உங்ளுக்கு எதாச்சு ஐடியா இருக்கா
ஆமாங்க நானு பாப்பாங்களய்லா ஸ்கூலுக் அனுப்பிட்டு வீட்ல சும்மாதா இருக்கே எனக்கு எதாது வேல செய்யணும் போல இருக்கு என்னங்க வேல செய்லா
அதாங்க நா பிளவ்ஸ் ஸ்டிச்சிங் வந்து ஒரு மூணு மாச கோர்ஸ் போனங்க ஆனா ரன்னா இன்ட்ரெஸ்ட்டா இருக்குணு அப்பதா நம்முளுக்கு அது பழக முடியு ஏனா கொஞ்ச கொஞ்சு ஒர்க்கு ஜாஸ்தி நல்லா உன்னிப்பா கவனிச்சு செய்யணு கரெக்ட்டா வரணு இந்த கை கிட் ட இதெல்லா ஆம்ஹோலு இதெல்லா வந்து உங்ளுக்கு ஃபிட்டிங்கு கரைட்டா வர்னு அதுனால ஏனோ தானோனு போனனா பழக முடியாதுங்க நல்லா இன்ட்ரஸட்டா போயி நாம ரொம்ப நல்லா தைக்கணு அ நெறியா பிளவ்ஸுங்க நெறைய பேர் போட்டு போம்போது பாப்ப நம்ம இந்த மார் டிசைன் தைக்லா அந்த மாரி எனக்கு மொதலு கொஞ்ச தெரியு இப்ப வந்து நல்லா ப்ராப்பரா பழகீட்ட அப்றோ டிசைன் எனக்கு நெறைய புது புது டிசைனா தைக்கறக்கு ரொம்ப புடிக்கிங்க அத பத்தி யோசிச்சுட்டே இருப்பே அப்றோ அந்த மாரி தச்சு குடுத்தாதா நம்ளுக்கு லாபம் வரு எல்லார்த்த மாரி தைக்காம நாம வித்தியாசமா நெறைய டி சைனா தச்சு குடுக்குணு ஆஹ் பிளவ்ஸ் தச்சா நல்லா காஸ் தானுங்க டெய்லி ஒரு பிளவ்ஸ் தைச்சா போதுங்க நம்ம வந்து வீட்டு வேலய முடிச்சுட்டு அவ் ஒரு பிளவ்ஸ் தச்சாங்கூட நம்ளுக்கு போதுமான அளவு லாபொ கெடைக்கு ஏனா நம்ளுக் ஈஸியான வேலை அதுதா எம்ராய்டிங் ஆரி ஒர்க் கலா உங்ளுக்கு அப்பப்ப சீசன் டைம்ல தான வரு மேரேஜு பங்க்ஷனு இந்த ரெண்டுனா நீங்க பழகுனீங்னால போது நெனைக்குறங்க நம்ளுக்தி நமளுக் வேணுங்கற ஆஹ் வருமானோ கெடச்சிரு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்லா பிளவ்ஸு ஸ்டிச் பண்றக்கு
ஆஹ் இருக்குங்க பிளவ்ஸ் ஸ்டிச் பண்ணலர்லா இருக்குங்க வேற எது இந்த வேலையெல்லா செய்லா வீட்ல இருந்துகிட்டே
அஹ் வேற வந்துங்க இந்த சாரீஸ் எல்லா இருக்குலங்க அது வந்து ஒ ஹோல்சேல் கடைல்ல போய் எடுத்துட்டு வன்ட்டுங்க அதை வந்து நம்மோ சேல் பண்லா பக்கத்து வீட்லேலா வந்து நமோ கொஞ்சோ எடுக்கும் போது கொஞ்சோ ஹோல்சேல எடுக்குமோது நம்ளுக்கு வெல கம்மியா கடைக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து சா சேல் பண்ணமோது கொஞ்ச கம்மியான வெலைல குடுத்து நல்லா குவாலட்டியா இர்க்கற சாரி குடு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொன்னு இருந்தது சாரி பிஸ்னஸ் பண்ணிட்ருக்குங்க ஆனா அது வந்து எ வண்டில எல்லா பக்கமு போகு போய் எல்லா பக்கோ சாரி அப்பறோ இன்னர்வியர்ஸு அப்றோ நை ட்டி சுடிதார் மெட்டீர்யல்லு அந்த பொண்ணு அந்த பொண்ணு இன்னொரு பொன்னு பார்ட்னரு போட்டு வச்சிருக் காங்க அவங்க நல்ல சேல்ஸ் ஆய்ட்டாங்க என்னயங் கூட கூப் வரேன் லா எங்கு கூட பார்ட்னரா வரேங்ளான் கேட்டாங்க இல்லைங்க நா வர்ல எனக் இதே போதும் அப்டின்னு சொல்லிட்டு அது நல்லா சேல்ஸுங்க அது நல்லா காசு கெடைக்கு உங்களுக்கு அதுல நைட்டி நம்மளுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கலா அதுல நம்ம எடுத்துட்டு வரம் போது அதுல எப்டி இருந்தாலும் நம்மளுக்கு புடிச்ச டிசைன் வரும் நம்மளுக்கு ட்ரெஸ் கெடைச்ச மாரி ஆகு சேல்ஸும் ஆகும் அந்த மாரி அத பண்ணலாங்க அப்ற வீட்டுல இருந்து வேற என்ன பண்லானா உம் இந்த ஃபேன்சி ஐட்டங்கள் எல்லா இருக்குமல்லங்க ஃபேன்சி ஐட்டங்கள இப்ப வந்து ஹோல்சேல் கடையில ஜுவல்ஸ் எல்லா நறைய வாங்கி ஆன்லைன் மாரி எங்குக்லா எங்க பொண்ணோட கிளாஸ் ட்டு ஒருத்தங்க அப் அவங்க அப்டிதாங்க நிறைய ஜுவல்ஸ் டெய்லி வாஸ் ஸ்டேட்டஸ் வ ப்பாங்க அவங்க எடுத்து எடுத்து ஹோல்சேலா விக்கிறாங்களாட்டு இருக்குங்க நறைய டிசைன் வந்து அப்படி போ ஸ்டேட்டஸ் வச்சுட்டே இருப்பாங்க நம்மளுக்கு ஏதாவது வேணுனா அந்த மாதிரி ஆ அவகிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோம்னா தரு ருவாங்க அந்த மாதிரி பண்றாங்க நீ உங்களு ஏதாச்சி ஐடியா இருக்க வேற மாதிரி எதாச்சு நீங்க எதாச்சு யோசிச்சு வச்சுருக்கீங்ளா
ஆஹ் ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட் தா இந்த துணி வேணா சேல்ஸ் பண்ணி பாக்கலாங்க ஏன்னா இப்ப வந்து நம்ம ஒரு ஹோல்சேல் கடையில போயி ஒரு ஒரு பத்தாயிரத்துக்கு ஒரு ட்ரெஸ் அஹ் பர்ச்சஸ் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த பத் தாயரத்துல எவ்வளோ லாப வரும் அதெல்லாம் பண்ணி பாக்லாமே இப்ப அங்க ஒரு ஐநூறு ரூவாய்க்கு ஒரு பாவாடை எடுக்கறனு வைங்களே இங்க கொண்டு வந்து அது ஒரு ஒரு பாவாடைய நம்ம வந்து நூறு ரூபாய்க்கு நூத்தம்பது ரூபாய்க்கு விக்கலாங்க அங்க வந்து பாவாடை ரேட்லாம் கம்மிதானே ஒரு எம்பது ருவா ஐம்பது ருவா அப்டிதா வரு இங்க கொண்டு வந்தோம்னா ஒரு நூறுவா நூத்தி இருபது ரூவா அப்படின்னு விக்லா இது நமளுக்கு நறையா லாபமு இருக்கு அப்ப நீங்க சொன்ன மாரி நம்மளுக்கு ட்ரெஸ் கெடைச்ச மாரி இருக்கு சேல்ஸ் பண்ண மாரியு இருக்கு ஆமாங்க இந்த ஐடியா கூட நல்லா இருக்கு வேற என்னங்க வீட்டுல இருந்து பண்லா
வேற என்ன பண்ணலாங்ன்னா இப்ப நா வந்துங்க இந்த மார்க்கெட்ல இருந்து காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வர மலங்க அது மாரி எடுத்துட்டு வந்து வீட்டுல நறையா பேர் பண்றாங்க மார்க்கெட்ல ஃப்ரூட்ஸ் அதாவது வாழப்பழ வாழப்பழல்லா எடுத்தம்ன் வச்சுக்குங் நல்ல லாபங்க ஒரு ஒரு தாரு ரெண்டு தாரு வந்து ஏலத்துல எடுப்பாங்க ஏலத்துல எடுத்துட்டு வந்துங்க நாம வந்து ஒரு சீப் கணக்கு ஒரு கிலோ கணக்குல வித் பாத்தோம்னா அ நல்ல லாபம்தாங்க வாழப்பழத்துல ஏன்னா நம்ம கடையில வாங்கும் போது உங்களுக்கு அவங்க வந்து நம்ம கிட்ட வாங்குறவங்க வந்து கட ரேட்டு தான் யோசிப்பாங்க இ இவங்க இவ்வளவுகம்மியா தராங்களே பரவால அப்டின்னு சொல்லி நம்மகிட்ட வாங்குவாங்க இதே இந்த கடையில வந்து வெயிட் போட்டு கொடுத்து தம்னா ஒரு தாரல்லா வந்து அவ்ங்க வெயிட் கணக்ல இத குடுக் பாங்க அது வந்து ரொம்ப ஜாஸ்தி வெலயாருக்கு ஏ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற ஒரு தாரு வந்து ஏலத்துல எடுத்துட்டு வந்தம்னா ஒரு நானூறுவாய்க்கு எடுத்துட்டு வந்தம்னா ஒரு தொளாயிர்வாய்க்கு விக்கிலாங்க அதுல ஐநூறுபா லாபங்கெடக்கு ஆனா என்ன நம்ம வந்து கெட்டு போகாதுக் முன்னடியே சேல் பண்ணிரணு ஒரு ப சயா இருக்கறமரி காய் எடுத் வந்தம்னா அத வந்து சேல் பண்ணா நல்ல லாபங்கடைக்கு ஏன்னா அதுக் மார்க்கட் பக்கத்துல இருக்குணு அந்தது அது வந்து ஈ தாங்க நம்ம போய் மார்க்கட்ல பக்கத்துல பே எடுத்துட்டு வந் டு இல்லாட்டி நம்ம் வண்டி வச்சிருக்கோனா போய் எடுத்துட்டு வந்து பக்கத்துலல்லா வெக்லா எங்க வீட்டு பக்கத்ல ஒரு பாட்டி அப்டிதாங்க அம்மா வீட்டு பக்கத்துல காங்க ஒரு பாட்டி அவங்க இந்த வாழப்பழநதா மேக்சிமம் எடுத்துட்டு வந்து எல்லா வாழப்பழ எடுத்துட்டு வருவாங்க அதுல நல்ல காசு அப்றோ ஒரு பொண்ணு வண்டில அ சின்ன பொண்ணு தாங்க பின்னாடி ஒரு பெரிய பாக்ஸ் மாரி வெச்சு இந்த எல்லா வகையான வாழப்பழ வெச் அத ஒரு முன்னடி ஆறண் மாரி ஒன்னு வச்சு அது நம்புளுக்கு செட் ஆகாது ஆனா அந்த பொண்ணு எல்லா பக்கு போய் வித்துட்டு வருதுங்க அதுவு நல்ல காசு வேற் நீங்க என்ன ஒரு வீட்லேந்து பண்லான்னு எதாச்சு ஐடியா இருக்
ஆ இருக்குங்க நம்ம வந்து இப்ப ஹேர் ஆயில்லா நம்ம மார்க்கெட்ல போய் வாங்க முடியாதுல்லைங்க இப்போ நம்மளே வீட்ல பாட்டி எல்லா நல்லா ஹேர் ஆயில் த தயார்ச்சு குடுப்பாங்கள அதையெல்லா வெச்சு வீட்டுலேந்தே சேல்ஸ் பண்ணாங்க அவ்ங்க வந்து நறைய பாரம்பரிய முறைல சொல்லுவாங்க அது வந்து நம்ம தலைக்கு நல்லாருக்கு ஹேர் ஆயில்லா சேல்ஸ் பண்லா அதை வந்து நம்ம சோசியல் மீடியால பரப்பி அதுலருந்து நம்ளுக்கு நெறைய இன்வெஸ்ட்மென்ட் கெடைக்கு நெறைய லாபோ நஷ்டோல்லா வரு அதையெல்லா பத்தி யோசி
அப்பறங்க ஆடு வளத் தலா கோழி வளத்தலா அதெல்லா கொஞ்சமே வீட்லருந்து செய்யலா நம்ம கொழந்தைகளையு பாத்துட்டு வீட்டு வேலையு பாத்துக்கிட்டு ஆடு வளத்துல நாங்க புறா வெச்சிருந்தங்க நா மொதல்ல புறா வெச்சிருந்தே புறா ம் அது லாபந்தானுங்க வீட்டு வேலய முடிச்சுட்டு அப்பப்ப போய் பாக்கற தான நாங்க புறா வெச்சிருந்தோ அப்பறோ கொஞ்ச நாள் கோழி வெச்சிருந்தங்க கோழி வளத்துவோ கோழி லாபந்தாங்க ஆடு கொஞ்ச இருந்துச்சு இப்ப வந்து எதுமே இல்ல நாங்க இது அது எல்லாத்தையு விட்டுட்டுதா இப்போ அ ஸ்டிச்சிங் பண்ணிட்ருக்கங்க ஆடு வளத்தனப்போ தோட்டத்துல இருந்த கொஞ்ச நாள் நாங்க அப்ப ஆடு கோழி இதெல்லா வளத்துனோ இப்போ நாங்க தோட்டத்துல டெய்லி போய் பாத்துட்டு தோட்டத்துல வீடு இல்ல இப்ப இவி எங்க ஊருக்குள்ளேயே வந்துட்டோ அதனால அதெல்லா வளத்தறதில்லீங்க ஆனா உங்களுக்கு தோட்டம் இருந்துச்சு நீங்க ஆடு கோழி அந்த மாரி எல்லா வளத்தலா அதுலு நல்ல லாபந்தாங்க ஆனா முன்கூட்டியே அதுகளுக் மருந்துகல்லா குடுத்துட்டு எ இயற்கையான முறைல வைத்தியம் பண்ணிட்டே இருந்தம்ன் வச்சுக்ங்க இந்த தழைகள்லா போட்டு நோய் எல்லா வராதுக்கு முன்னாடி பண்ணிட்ருந்து பாதுகாப்பா பாத்தம்னா அது கோழில அந்த சரியான லாபோ கெடைக்கிங்க நாட்டு கோழி வளர்ப்புல ஆடுங்கூட கொஞ்ச ரிஸ்கு ஆனா கோழி வளத்தலா அது நம்மளுக்கு அவ்ளவுக்கா ரிஸ்க் இருக்காது அது பாட்டுக்கு மேஞ்சிட்டு வந்துரு தீவனோ அப்பப்ப போட்டா போது ஏ நோய் வராதுக்கு முன்னாடி மட்டு கொஞ்ச மருந்து குடு குடுத்துட்டம்ன்னா அது நல்ல லாபந்தா அத வேண் ட்ரை பண்ணி பாருங்க ஆடு வளத் தறது கோழி வளத்தறது
பாக்கலாங்க ஆனா நாங்க இருக்கற எடத்துல வந்து இந்த காடெல்லா இல்லீங்க ஆனா எனக்கு இன்னோரு ஐடியா இருக்குங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல்ல இருக்கற பசங்கலா பக்கத்துல போய் மல்லிங்கடைல ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பறாங்க அது என்னமோ அவ்ளோ ஹெல்தியா இல்லீங்க அதுனால் நா என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா நம்ம வீட்லயே இந்த மாரி லட்டு சிறுதானியம் அப்பறோ மாங்கா நெல்லிக்கா கொய்யாக்கா இதெல்லா வீட்லயே இருந்துட் நம்ம வியாபாரோ பண்லிலாங்க அதுலயு நல்ல லாபோ கெடைக் குள்ள நம்ம வீட்லயு இருந்த மார்ருக்கு அப்ப நம்ம எதாது வேல செஞ்ச மாரி இருக்கு ஸ்கூல் முடிஞ்சு பிள்ளைங்களு வீட்டுக்கு வந்துருவாங்க இது எப்படிங்க இருக்கு இது பண்ணி பாக்லாமா
ஆஹ் சூப்பர்ங்க இந்த ஐடியா நல்ல ஐடியா தாங்க ஏனா நம்ம கொழந்தைகளுக் செய்யற மாரியே செஞ்சுட்டம் வச்சுக்ங்க அவங்களு ஃபுல்லா வாங்க்கிவாங்க இந்த ஐடியா நல்ல ஐடியாங்க நீங்க இந்த இதைவே செய்ங்க நீங்க சாய்ங்கால நேரோ எப்பிடி இருந்தாலு உங்க கொழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் செய்வீங்க அது எக்ஸ்ட்ரா கொஞ்ச செஞ்சுட்டு இந்த சக்கரவள்ளி மரவள்ளி கெழங்கல்லா இருக்குல்லுங்க அதெல்லா கொஞ்சோ கொஞ்சோ வாங்கிட்டு வேக வச்சிருங்க அது கொழந்தைங்க சாப்டுவாங்க அப்பறோ முந்திரி பழோல்லா கெடைச்சு முந்திரிப்பழோ கொழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்டுவாங்க நாம ஸ்கூல் படிச்சு ஞாம் இருக்கா முந்திரிப்பழோ சாப்புடுவோம்ல்ல
ஆமாங்க ஞாபகோ இருக்கு இப்பல்லா அது எங்கீங்க கெடைக் கி இது நம்ம மார்க்கெட்ல தா போய் இதெல்லா பர்ச்சேஸ் பண்ணனு அப்றோ நறைய இந்த கொழந்தைங்களுக்கு ஹெல்தியான ஹைட்டம்ஸ்லா செஞ்சு நல்லா சேல்ஸ் பண்ணா இதுல நல்லா லாபோ வருங்க
ஆமாங்க இது நல்ல ஐடியா தாங்க நீங்க வந்து நீட்டா எல்லாமே இது ஈ வராத அளவுக்கு அந்த கூட மாரி இருக்கும்ல வல மாரி அத போட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டுங்க நீங்க அப் அவங் பேரன்ட்ஸுட்ட ஃபஸ்ட்டு பேசுங்க இப்ப நா செய்யறே நீங்க வந்து வாங்க்கிங்கன்னு சொல்லிட்டீங்னா கொஞ்ச கொஞ்ச சேம்பிள் மாரி முதல் செஞ்சு குடுத்து பாருங்க கொழந்தைகளுக்கு சும்மா குடுத்து பாருங்க ஒரு நாளு அந்த டேஸ்ட் புடுச்சிருச்சுன்னா மறுபடி வந்து அவங்க வாங்குவாங் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு லாபோ அவங்களுக்கு ஒரு லாபோ எப்டி இருந்தாலு கொழந்தைங்க வெளில வாங்க தா போறாங்க இந்த ஐடியா நல்ல ஐடியா தாங்க நீங்க இத ட்ரை பண்ணி பாருங் கண்டிப்பா சக்சஸ் ஆகு
சேரிங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கறே
செரிங்க செரிங் நானு கொஞ்சோ வெளில போற வேலயிருக்கு நாளைக்கு நா கூப்பர்றே நீங்க யோசிச்சு சொல்லுங்க நா என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றே ம் சேரிங்க சேரி வெச்சுட்டுங்ளா
ஆஹ் சேரிங்க